றீங்க
இந்தா உக்காந்துருக்கே இப்பதா சாப்ட்டே
சாப்டீங்களா
ஆ
உங்க லவ்வர் என்ன பண்றாங்க
லவ்வரா
ஆ
லவ்வர்லா தூங்கிட்டாங்க
தூங்கிட்டாங்களா
ஆ
அதுக்குள்ளயுமா
ஆமா அவுங்க ட்டு ஒம்போதர மணிக்கே தூங்கிருவாங்க காலைல வெள்ளனே எந்திருச்சு சமைக்கணு வேல பாக்கணு அதனாலதா ஒம்பதரைகே தூங்கிருவாங்க.
சமைக்கணு வேல பாக்கணு
ம் ஆக்சுவலா நானுந்தா வேலை பாப்பே அதனால லேட்டாதா தூங்குவே
நீங்க என்ன சார் வேல பாப்பீங்க
நா அந்த சோறு வடிச்சு சோறு வடிப்பே ந்த உள்ள எல்லா கெளப்பி விடுவே இந்த வேலயெல்லா பாப்பேன்
பரவால்லியே நீங்க என்ன வேல பாக்கறீங்க
நான் என்ன இருக்கே தியேட்டருல வேலை பாக்குறே
தே‌ இல்லியா என்ன படோ ஓடுது
படோ என்ன கருப்புதா ஓடுது அந்த படத்த இன்னு மாத்த மாட்றாய்ங்க
கருப்பா நல்லா இருக்கா அந்த படோ
ம் சில பேருக்கு புடிச்சிருக்கு சில பேருக்கு புடிக்கிலங்கிறாய்ங்க நல்லா இல்லைன்னு சொன்னா‌ ச நா பாத்துட்டே எனக் புடிக்கல அதனாலதா நல்லா இல்லன்னா சொன்னா சாமி கண்ண குத் ன்
எய்‌ ப்ப ஏ நல்லா இல்லைன்னு ஒரு தடவ சொல்லுங்க உங்க கண்ண குத்துதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோ
அது இப்போதைக்கி தூக்கோ வந்ததுக்காக கண்ண குத்திகிச்சி
ம் தூக்கந்தா சொக்குது பாத்தா கரெக்டா ஃபோனு அடிச்சிட்டிங்க
ஐயயோ தூக்க தூக்கத்த டிஸ்டப் பண்ணிட்டனா
இல்ல இல்ல எப்படியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லா பாத்துட்டு தூங்கறதுக்கு எப்படியுமு ஒரு ரெண்டு மணி நேரோ ஒரு மணியாது ஆயிரும்
ட்டு அப்பிடிலா ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காதீங்க சார் கண்ணுக்கு நல்லது இல்ல
பாக்கே ஒவ்வொரு ஷாட்ஸயும் பாக்க ஆரம்பிச்சே
அதுக்கு பேருதா ஸ்க்ரோல் பண்றது என்ன சார் இன்னு சின்னப் பிள்ளையாவே இருக்கீங்க
உடனே ஸ்க்ரோல் பண்ணாதானே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப் நம்ம வீடியோ தானே பாக்கப் போறோ ரா வீடியோ பாத்துட்டு அப்டியே மெதுமெதுவா தள்ளி விட்ருவே ஏதாவது ஒரு ரீல்ஸ் பாக்குறக்கு எடுத் க்கிறது அதுக்கப்புறோ அப்படியே அத பாத்து பாத்தே மணி ரெண்டு ஆயிப்போயிரு
ம் உங்க பசங்கல்லா எல்லாம் ஃபோன் பாப்பாய்ங்களா
அதெல்லா ஃபோன் பயங்கரமா பாப்பாய்ங்க ஆ பக்கத்துலயேதா ஏன் பையன் பேஸ் லாக்கெல்லா வச்சுருக்கா
அடேங்கப்பா ஃபேஸ்லாக்கா
ஆமா
இதுல இருக்க பிள்ளைகல்லா பயங்கரமா ஃபோன் யூஸ் பண்ணுதுக
அதான் நம்ம சொல்லித் தரவே வேணா அவிங்களே பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாய்ங்க
ம் அதா ஏன் மய எல்லா எனக்கே நறைெய ஆப்ஷன் சொல்லிக் குடுக்குறா
அ சொல்லித் தருவானா
ஆமா எனக்கு தெரியாது ஆனா அவந்தா சொல்லித் தருவா எனக் என்னடா இது ஏதோ மாத்திருக்க ஃபோன்ல ஆ இது எனக்கு வேணா அப்டின்னு சொன்னா இது மாத்த தெரியாதா உங்களுக்கு நான் மாத்தி தறேன் தாங்க அப்டின்னு சொல்லி அவந்தா செட் பண்ணி குடுப்பா எல்லா ஆப்ஷன்ஸையு பக்காவா நோண்டி நொங்க எடுத்துருவா
பரவால்ல எப்பிடி இதல்லா கத்துக்குறாய்ங்க
அவே வந்து யூடியூப் சேனல் பாக்குறா யூடியூப்ல வந்து இந்த மாரி ஃபோனை வந்து ஆப்ஷன்ஸ் எல்லா யூஸ் பண்ற மாரி வீடியோ போடுறானுங்க அத ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி -அப்சர்வ் பண்ணி அவ அப்டியே ஆ பிராக்டிக் இதெல்லா ஃபோன் அடிச்சு பண்ணிப் பாத்தர்றா
வீடியோ பாத்தாலு அத எப்பிடி செய்யறாய்ங்க நானெல்லா வீடியோ பாத்தாலுமே செய்யத் தெரியாதுங்க அத பாத்தாலே செய்யத் தெரியாது
அது வேற அத வந்து நுன்னிப்பா கவனிக்கறனால செய்யறாங்க உங்க தியேட்டர்ல வந்து நீங்க டிக்கெட் போடுறதெல்லா கவனமா பண்றீங்கல்ல அது மாரிதா
ம் நம்ம வயசுக்கு நம்ம இத கத்துக்கறதுக்கு எவ்ளோ நாளாச்சு ஆனா இப்ப வர பயலுக டக்கு ட்டுன்னு கத்துக்குறாய்ங்க பரவால்ல ம்
அடுத்தடுத்து அட்வான்ஸா போயிட்ருக்குங்களா
ஆமா நம்மதா அதுக்கேத்த மாரி
நம்ம அப்பா அம்மா எல்லா ஃபோனா யூஸ் பண்ணாங்க அவுங்களுக்கு நம்ம சொல்லி் குடுக்க இல்லையா அது மார்
ம் ம் இப்ப நமக்கும் அந்த மாரி ஆரம்பிச்சி
ஆமா அது அது டெக்னாலஜி வளர் ர வளர அப்டியே போக வேண்டியதுதா
ஆமா நம்ம இருக்கையிலயே பட்டன் ஃபோன்தா இருந்துச்சு அதுக்கப்புறோ டச்சு ஃபோனு வந்துச்சு இப்ப இவிங்க பெறக்கும் போதே டச்சு போன பாத்துடுறாய்ங்க அப்டிதான இருப்பாங்கே
அது உண்மதா இல்ல ஏதோ ஒரு படத்துல கூட் ந்த அட்வான்ஸ் ஆப்ஷன போட்ருந்தாங்களே இன்னு வரப்போற காலத்துல ஃபோன்லா எப்டி இருக்கும்னு ஒரு படம் போட்ருந்தாங்க அது என்னமோ ஒரு படோ இந்த பிரதீப்னு ஒருத்த
ஆமா-ஆமா ஒரு படோ வந்துருந்துச்ல அத போட்டாங்கே சோனா பிரதீப்பு எல்லா நடிச்
ஆமா-ஆமா
ஆ பாத்தே நானுமே பாத்தே
அந்த படோ நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கு குழந்தைங்க வந்து ஃபோன் வச்சு வளருதுங்கன்றதுக்கு ப்ப எதிர்கால எப் எப்டி இருக்குன்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்
ரொம்ப அளவுக்கு அதிகமாவு குடுக்கக்கூடாது கொடுத்தம்னா நமக்குத்தே டேஞ்சர்
அதா ஸ்கூல் லீவ் விட்டனால பயங்கரமா ஃபோனு டிவி லேப்டாப்பு இப்டி திரிஞ்சானுங்க அதான் ஸ்கூல் ஆர இனி அவுங்களுக்கு டிவி ஃபோன் எல்லா பாக்க டைமே இருக்காது சாட்டர்டே சண்டே அப்ப மட்டுந்தா பாப்பாங்கே அதுனால விட்டாச்சு
ம் எப்பயாவது குடுத்தா
அதுதா ஏன் மயனுக்கெல்லா கண்ணுல வந்து கட்டி மாரி வந்துருச்சு சூட்டு போன் பாக்குறனாலயா டஸ்ட் எல்லா பண்ணல ஒரு தடவை போயி டாக்டரிட்ட காம் ச்சோ ஆனா அவங்க என்ன சொல்டாங்கன்னா அந்த கட்டி மாரி இருக்குறது சும்மா உள்ள ஒரு கட்டி இருக்கு தீட்டு தா அது ஒன்னு பிரச்சன இல்ல அப்டின்னு சொல்லி ஆயின்மெண்ட் எல்லா கொடுத்தாங்க ஆனாலு ஒண்ணும் சேஞ்சஸ்லா தெரியல அது இங்கிலீஷ் எதுவுமே வேஸ்ட் தா
உம் அது
நல்லெண்ணையதா எங்க ஹஸ்பண்ட் தடவி விட்டாங்க நல்ல நீங்க தடை பண்ணது அ மறுநாளே தூங்கும் போது ரெண்டு கண்லையும் நல்லெண்ண தடையவிட்டாங்க மறுநாள் அந்த கட் ட்டி சரி ஆயிருச்சு ஆனா மறுபடி மறுபடி ஹீட் ட்டி ஏறும்போதெல்லா அது பெருசாயிட்டு பெருசாயிட்டு மறுபடியு சுருங்குது
ஓ நல்லெண்ண நல்ல மருந்துதாங்க அது ஹீட்ட நல்லா எறக் க்கு ஸ்ட்ரெய்ட்டா டக்குன்னு ஒடனே ரெக்கவர் பண்ணும் அதனால நல்லெண்ண தேய்ங்க ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கி ஒரு தடவையாது தேய்ச்சி விடுங்க முன்னாடிலா நல்லெண்ணைல குளிச்சோ எல்லாரு ஆ நம்ம நல்லா புடிச்சிட்டு இருந்தோம் வர வாரம் சனிக்கலாம குளிப்பாங்க வீட்டுலன்னா இப்பத யாருமே நல்லண்ணு இல்ல ஒரு ஒத்துக்கும் சல்லி புடிச்சாலும் பரவாயில்லனு எல்லும் குடிப்பாங்க முன்னாடி ஏன்னா குளிச்சிட்டு வந்தோடனே நான்வெஜ் ஏதாவது எடுத்து வப்பாங்க சூப் குடிப்பாங்க அந்த மாரி அதுக்கேத்த மாரி எல்லாமே பண்ணாங்க நம்மதா இப்போ அதுக்கேத்த மாதிரி ஒண்ணும் பண்றது இல்லை அதனால சனிக்கிழம- சனிக்கிழமனா நல்லெண்ண தேய்ச்சு நல்லா காய வச்சு சூடா காய வச்சு தலக்கி நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சோனா நல்லா ஹீட்டு எறங்கறது கண்லயே தெரியு
இங்க அது மாரி பண்றது தீபாவளி ஒரு நாளைக் தான் பண்றாங்க அதுவும் இப்ப யாரும் முழுசாலம் பண்றது
ஆமா தீபாவளிக்குமே இப்ப யாரு நல்லண்ண தெச்சி குளிக்கிறாக அதனால சும்மா ஒரு ரெண்டு சொட்டு தலையை தொட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க
உம்
அதனால நல்லெ நய தேயச்சு பழகி பழைய காலத்து கொஞ்சம் கொஞ்சமா மா சீய காய் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம்ன தான் இந்த ஹீட் வரச்சல்ன்னு தப்பிக்கலாம் ஏன்னா இப்ப போடுற வெயிலான் ஏதோ ஆஹ் சூரிய புயல் வேற வர போகுதுன்னு நடிக்கிட்டு இருக்காங்க என்து இந்த இந்தியாவ தான் பாதிக்கப் போகுது
யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா சீயக்கா ஷாம்பூ போடவே முடியமாட்டேங்குது இவிங்களுக்கு. ஷாம்பூக்கே அவ்ளோ அழுகுறாய்ங்க சீயக்காய்கெல்லாம் ரொம்ப அழுவாய்ங்க அது
பரவால்ல அது போட்டு போட்டு பழகினா பழகிரும் கண்ண எப்டியும் மூடிருவாய்ங்கே ஒரு ஆள் நல்லா நெத்திய புடிச்சுட்டு தேய்ச்சிட்டு நொரைய கண்ணுக்கிட்ட வரவிடாம இது பண்ணிட்டோம்னா இது பண்ணிக்கலா
ம் நா ஒரு சேனல் பாத் பாத்துதா வச்சிருக்கே அவுங்க சீயக்காயலாம் ஆ விக்கிறாங்கதா அத வேண்ணா வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாக்கணு
அத வாங்குறத விட நீங்க தமிழ் மருந்து கடையில போனீங்கன்னா சீயக்காத்தூளு எல்லாத்தையுமே வாங்கி நீங்களே அரைச்சுக்கலா மிஷின்ல அரைச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அது போடுங்க யூடியூப்ல போட்டு பாத் வரு எல்லா ஒன்னா வரும் டீங்கனா கொஞ்ச-கொஞ்ச அரைச்சு நீங்க செய்ய யூடியூபுல போடுங்க யூடியூபுல
யூடியூப்லயா அது ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க அதுல எதா ஃபாலோப் பண்றது
இல்ல கெமிக்கல் இல்லாம சேப்பாங்க எல்லா வீடியோமே ஒரே மாதிரிதா இருக்கு அளவு மட் து எந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்ளவு தேவையோ அத போட்டுக்கிட்டு ஆ அரைச்சு இது பண்ணிக்க வேண்டியதுதா அரைச்சீங்கன்னா கரெக்டா இருக்கு ஆ அத யூஸ் பண்ணி
இப்பல்லா யாரு சார் அதெல்லா அரைச்சிட்ருக்கா அவிங்க-அவிங்க ஆர்டரு பண்ணமா வாங்குனமா போணமான்ட்டு ஏங்க இத நாங்க உக்காந்து வெயில்ல காய வச்சு அரைச்சு
அது மெனக்கெடணு நம்ம நல்லா இருக்கணுன்னா கொஞ்ச மெனக்கெட்டு நல்லது இது பண்ணித்தா ஆகணு பண்ணோம்னா நமக்கு இந்த ஹீட் பிரச்சன இதலிருந்து தப்பிச்சிக்கலா நீர் கடுக்காது இந்த பிரச்சனை இருக்காது எல்லாமே வரும் சரியாயிரு நம்ம எவ் ளவு ஒடம்ப நம்ம ஹீட் இல்லாம வச்சுக்கிறோமோ அவ்ளவளவு நல்லது ஆ ஹீட்டுதா பல பிரச்சனைய உருவாக்குது அப்டின்னு சொன்னாங்க நெறைய இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஹீட்னாலதா வருது
அதான் தலைக்கி என்ன தடவுனாலே போதும்தா அதுவே பாதி இது பாப்போ அப்பல்லா கொளத்துல குளி ப்பாங்க
நம்ம நம்ம கொளத்துல குளிக்கிற ஆ கொளத்துல குளிக்கறதுக்கு காரணமே பாத்தீங்க ஏன்னா கால்ல இருந்து அப்டியே கொ தண்ணி வந்து அப்டியே கால்ல இருந்து ஒடம்புல அப்டியே ஹீட்டு பரவி காது மூக்கு வழியா பரவி வெளியில போயிரு அந்த ஹீட் அதனாலதா கொளத்துல குளிக்கிறது நல்லதுன்னு சொல்வாங்க
ஆனா அது ரொம்ப ஐஸாவு இருக்கும் அதுல எப்டி முழுசா குளிக்கவும் முடி தெரியாது ஓவர் கூலிங்கு சளி புடிச்சு காச் ச்செல்தா வரு இப்ப இருக்கறதெல்லாம் யாரு வீட்
அ சுத்தம் இல்லாம இருக்கனால அப்டி இருக்கும் நீங்க நம்ம வீட்டுல குளிக்
செரிங்க சார் நான் அப்புறமா பேசுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் ஆமா
சரி-சரி-சரி பே சார் நான நாளைக்கு பேசுறேன்
ஓகே பாய்
செரி பாய்